கு கேக்குதுங்ளா?
ஹலோ சிஸ்டர்
கேக்குதுங்ளா சிஸ்டர் ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா சிஸ்டர்
ஹலோ கேக்குது எனக் கேக்குது உங்களுக்
அலோ க்குது உங்க வாய்ஸே
கேக்குதுங்ளா ம் எனக்கு கே கேக்குது எனக்கு கேக்குது நல்லாருக் க நீங்க எப்டி இருக்கிங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல நல்லா இரு
ம் ம் எல்லாரு நல்லாருக்காங்க
ம் ம்
ம் என்ன பண்றீங்க
என்ன பண்றது சார் இப்பதா லன்ஞ்சு முடிஞ்சது காலேருந்து தேங்கால்லா ஒடச்சு போட்டோ வீ வீட்லகிறதெல்லா என்க்காக
ம்
ம் இப்பதா வேலல்லா முடிஞ்சுது முடிச்சுட்டுதா லஞ்ச் எடுத்துட்டு
எண்ணைக்காகன்னா ஆ ஒங்க வீட்ல அப்ப நெறைய மரோ இருக்குங்ளா
ஆமா ஆமாங்க அத வந்து சேத்தி வச்சு மொத்தமா வந்து ஒடச்சு போடுவோ ஒரு நாளக்கி
அ அ இப்ப எண்ணென்னா அது ஒங்க வீட்டுக்கு மட்டு யூஸ் பண்ணிப்பீங்ளா
வீட்டுக்கு சமய இலோ எக்ஸ்ட்ராருந்தா வித்டுவோ வச்சுவோ நாங்க
ம்
ம்
செரி செரி சிஸ்டர்
சமக்கிறதுக்கு தலைக்கு எண்ண வச்சுக்கிறது எல்லாமே அதுலதா ம்
ம் இப்போ அது தலைக்கு வைக்கிறதுக்குன்னா அது செக்கெண்ணெனு சொல்றாங்கல அதுதானே ம் அது போட்டா முடி கொட்றது இல்லயா
எனக்கு ஒண்ணாகாது சிஸ்டர் நா ஸ்டார்டிங்ல சின்ன பிள்ளைலேந்தே அதேதா தேக்கிறே
அஹ்
ம் எனக்கு எந்த ப்ராப்ளமு இல்ல ஒருவேல புதுசா வேற எதாது தே ச்சிட்டு இருந்துட்டு இது சடனா மாத் த்துபோதுக்குதா அந்த மாரி பிரச்சன வந்தா வரலா ம் ஆமா
நா கூட வாங்கி வச்சிருந்தே செக்கெண்ணெ போட பயமாருந்தது
ம் ம் ம்
அதனால யூஸ் பண்ல
ஓ
ம்
இப்ப எப்டின்னா ஒரு ஒரு பக்கோ ஒரு ஒரு மாதிரி அந்த எண்ணெ வந்து ஆட்டி தருவாங்க செக்கெண்ணெ கூட ஆ இப்ப எங்க அம்மா ஊர் சைடுல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்ளே எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க தண்ணியா அது எண்ணெயானே வித்தியாசோ தெரியாது அவ்ளோ பியூரா இருக்கு வருஷ கணக்குல வச்சிருந்தா கூட எந்த ஸ்மெல்லு வராது நல்லா இருக்கு சுத்தமா அதே இங்கப் பெரிய நாங்க இருக் இருக்குற பக்கோல்லா பாத்தோம்னா இந்த வெள்ளோல்லா போட்டு ஆட்டுறாங்க அதுல வெள்ளோல்லா போட்டு எண்ணெயிலயே வந்து எண்ணெ தேங்கா ஆட்டும் போதே வந்து மிஷின்ல அந்த செக்ல வந்து என்ன அ வெள்ள ல்லா போட்டு ஆட்டிறாங்க அதனால அந்த எண்ணெயோட கலரே வந்து பாத்தோம்னா நம்ப வேர்கல்ல எண்ண இருக்குதுல்ல பிரவுன் கலர்ல வந்துரும பிரவுன் கலர்லயு
உம்
வந்துரு அதோட வந்து அதெல்லா தெளிச்சு ஆட்டுவாங்களா ஆட்டும்போது அது என்ன ஆகு அப்டின்னா ஒரு கொஞ்ச நாளைக்குதா அதெல்லா நல்லா இருக் அதுக்கப்றோ நம்ப வெச்சி யூஸ் பண்ண முடியறது இல்ல ஒரு மாரி ஸ்மெல் வந்துரு து எண்ணயு ஒரு மாரி கெட்டு போன மாதிரி ஆயிருது எதுவுமே அதுல சமைக்க முடியறதுல்ல தலைக்கு வச்சா கூட ஒரு மாறி ஸ்மெல்லா இருக்கும் தலைல வச்சோம்னா அ அந்த மாறி ம் ம்
இப்போ எ செக்கெண்ணெ இந்த தலைக்கு போட்ற எண்ணெ செக்கெண்ண பியூர் ஆயில்னு வச்சுக்கோங்களன்
ம்ம்ம்
தலைக்கு யூஸ் பண்ற அந்த செக்க்கு எண்ணெய்யா தான் கொழம்புக்கு யூஸ் பண்ணலாமா
ம் இ அது ஒண்ணும் தனித்தனியால்லாம் வந்து வித்தியாசப்படாது நம்ம அது கடையில வாங்கற தான் அந்த மாறி இருக்கும் தலைக்கி வைக்கிறதுக்கு வாங்கறத வந்து சமைக்கலா யூஸ் பண்ண முடியா து ஏன்னா அதோட மேனுஃபேக்சரிங்கே வேற மாறி இருக்கும் இது அப்டி கெடயாது ஆ இது ஜஸ்ட் ஒரு தேங்காய் மிஷின்ல கொடுத்து ஆட்டுறாங்க செக்ல குடுத்து அவ்ளோத
அது அதுதான் சிஸ்டர் இப்போ பேராசூட் ஆயில் வாங்கன்னா அது நம்ம கொழம்புக்கு யூஸ் பண்ண முடியாது தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்
ஆ அதுதான்
இப்ப அதே செக்கெண்ணெயா நம்ம தேங்காய கொடுத்து செக்கெண்ணயா ஆட்டி எடுத்துட்டு வந்தா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் க்கலாமா
ஆமா அது நம்ம ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலா ஏனா சிஸ்டர் அது ஃபுல்லா கெமிக்கல் போட்டு வரதில்லைங்களா அது தலைக்குனா தலைக்கு ஏத்த மாறிதா தயாரிச்சிருப்பாங்க
ஆமா ஆமா இல்ல இல்ல எனக்கு என்ன டவுட்னா அந்த செக் எண்ணெயே ரெண்டு விதமா ஆட்டுறாங்களான்னு கேக்குடுது கேட்டே
இல்ல இல்ல அந்த மாறில்லா கெடையாது அந்த மாறிலாம் கெடையாது எங்கேயுமே வந்து அது ஒரே சொன்ன மாறிதா அதுல போ மட்டும் வித்தியாசப்படும் நா சொன்ன இல்லங்களா அம்மா ஊர் பக்கம்லா அதுல எதும் போட மாட்டாங்க இங்க வந்து வெல்லம் போடுவாங்க அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கூட இருக்கும் அங்க வந்து
ம்
டு நல்லா ட் அ அ எண்ணெ ஆட்டுவாங்க இங்க வந்து அந்த மாறி ட்ரையா இருந்த மிஷின்ல வந்து அரைப்படாதா அதனால வந்து லை ட்டா தண்ணி தெளிச்சுப்பாங்க ம் லைட்டா தண்ணி தெளிச்சுப்பாங்க அந்த வெல்லம் போடறதுக்கு காரணம் அந்த கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்ல கொஞ்ச மிஷின்லயும் ஈஸியா ஓடும் ஆ அதனால அந்த மாறி போட்டு ஆட்டுவாங்க ஆ ரெண்டுமே சாப்பிறதுக்கு கொஞ்சது தா தப்புல்லாம் கிடயாது ஆனா அது ரொம்ப நாளைக்கு கீ வச்சிருந்து யூஸ் பண்ண முடியும் இது அந்த மாறி வச் வச்சிருக்க முடியறதல்ல அவ்ளோதான் வித்தியாசம் ம்
புரியுது புரியுது
உம் நீங்கள் எல்லா சிஸர் எப்டி கடைல வாங்கப்பீங்களா சமையலுக்கு எண்ணெ
நாங்க தேங்கா எண்ண யூஸ் பண்ண மாட்டோம் சிஸ்டர்
அப்டியா நாங்களும் வந்து முழுக்க முழுக்க அதே யூஸ் பண்ண மாட் டா கொஞ்சந் தா இப்ப எதாது ஆனா சிலதெல்லா தேங்காண்ணெல சமச்சா நல்லா இருக்குல்லையா
ம் ஆமாமாமா இது வரைக்கு தேங்கா எண்ணெ யூஸ் பண்ணதில்ல ஆனா இந்த தோசைக்கு மட் டு நல்லண்ண யூஸ் பண்ணி சமைப்போ அவ்ளதா ம் மத்தபடி ஃபுல்லா இந்த கோல்டு வின்னர்சு ஆ நல்லண்ணா போடு அது நெய் டேஸ்ட் வரு நமக்கு
ஓ நா ட்ரை பண்ணி பாக்றே நா வெரு நெய் போட்டு சுட்ருக்கே ஆனா வந்து ஆ இது நீங்க சொல்ற மாறி நல்லண்ணலா போட்டு சுட்டது கெடையாது
ம் ம் இந்த நெய்க் பதிலா நீங்க நல்லண்ண போட்டீங்கன்னா இப்ப நார்மலா நம சாதா எண்ண ஊத்துவோ இல்லையா தோசைக் கி
ஆம்மா
அந்த மாதிரி நெய் இல்லாத டைம்ல நீங்க நல்லண்ண ஒரு ஸ்பூன் ஊத்திட் சாப்ட்டீங்கன்னா நெய்யோட டேஸ்ட் குடுக்கு அது
ஓ ட்ரை பண்ணி பாக்ற வெச்சிருக்க நல்லெண்ணயு நா எதுக்காக யூஸ் பண்ணுவே அப்டின்னா எனக்கு ரொம்ப ஹீட்டான ஒடம்பு அதனால வந்து தக்கி வைக்கறதுக்கு கால் ஒரு ஸ்பூன் சாப்புடுவே எண்ண சாப்டுவே நல்லெண்ண அதுக்கு அந்த மாரி ரீசனுக்காக வச்சிருக்றே நல்லெண்ண நானு அப்றோ கொழம்புல எதாது கொஞ்சோ காரமா போயிச்சு நல போட்னா சுத்தமா காரல்லா போயிடு காரல்லா எடுத்துரு தோ அந்
அப்படியா
த மாரி ரீசனுக்காகம் ஆமா நீங்க வேணா ட்ரை பண்ணிப்பங்க அப்டியே அந்த காரத்த கொறச்சிரு இப்ப பாப்பா கூட ஒரு நாரி ஸ்கூ சாப் பாடு குடுத்து அனுப்புறது திடீர்னு கொஞ்சோ காரமா போயிட்டா கூட அவரு சாப்ட மாட்டாரு நம்மனா கூட அட்ஜஸ் பண்ணி சாப்ட்டுக்குவோ அவரு சாப்ட மாட்டாரு அப்டியே எப்போவ்மே அது ஒரு மருந்து மாரின்னு வைங்களே கைல வச்சுட்டே இருப்பே எப்பவுமே நல்லெண்ண
ம் இப்போ எனக் சேம் டவுட் இது இப்ப இந்த கடையில வந்து இதயம் இதயம் நல்லெண்ண விக்கிதில்லையா இதயம் நல்லெண்ண விக்கது இல்லையா இப்ப அந்த எண்ணயு தலைக்கு வைக் கலாமா வைக்லாமா
சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய்ங்ள எனக்கு ஆக்சுவலா அத பத்தி சரியா தெரியல
ஆ இல்ல நீங்க எண்ணய பத்தி கொஞ்சோ க்ளியரா சொல்றீங்கங்றனால உங்க கிட்ட கேக்றே ஹெலோ ஹெலோ
ஆ ஆ ஆ என்னனா அ நாதா சொல்றே இல்லிங்க கடையில ஏக்சிம நாங்க வாங்குறதே ம் என்ன பொறுத்த வரைக்கூ ஆ
இல்ல சிஸ்டர் இப்ப நீங்க நல்லெண்ண வச்சிருக்கேன் சொன்னீங்கல
ஆ கேக்குது கேக்குது நாய்ஸ் எது கேக்குதா
லேஸ் லேட் ல் லேஸ் லேட்டா கேக்குது போல இருக்கல்லையா
ஆமா அப்டியா கேக்குது